ஆ ஹலோ
ஆ கேக்குது உங்களுக் கேக்குதா
ம் கேக்குது கேக்குது நல்லாவே கேக்குது
சாப்ட்டு முடிச்சுட்டீங்ளா
ம் சாப்டு முடிஞ்சு தண்ணி புடிச்சிட்டு இருக்கே
ம் வீட்ல இருந்தாலே ஏதாச்சு வேல சொல்லிறாங்ளோ
ஆ அப்டின் சொல்லிக்லா பட் எனக்குலா ரொம்ப ஒர்க் இல்லங்க
அப்டியா செய மாட்டீங்ளோ
ஆ என்ன
வீட்ல இருந்தா எந்த வேலயு செய்ய மாட்டீங்களோ
வீட்ல வந்து சம்டைம்ஸ் துக் வீடு வந்து க்ளீன் பண்ணுவ பட் காலேஜ் லா போய்ட்டா அம்மாவே எல்லா ஒர்க்கு பண்ணிருவாங்க ஈவ்னிங் வந்து சும்மாதா தூங்கிட்ருப்ப நேத்து சரி என்னைக்குமே படிக்கலா மாட்ட இந்த வாட்டி கொஞ்சோ படிக்கலான் சொல்லிகிட் டு யார் கூலு காலேஜ்ல கூட யார்க்கு தெரியாது அக்கோண்ஸ் புக்க மட்டு நைசா தூக்கிட்டு வந்துட்ட எல்லாத்தையு பீரோல தூக்கி போட்டு வந்தோ நேத்து ஃபைன் வாங்கி டாங்க முந்தானேத்து எனக்கு ஏழு புக்ஸ் அங்க மாட்டிக்கிட்டு மொத்தம் க க்ளஸ்ல எல்லாரு புக்ஸ்ச வச்சிட்டு போய்ட்டோன் சொல்லு எ என்னோட ஹேச்சோடி வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா பாத்துக்கிட்டு ஃபைன் சொல்லிக்கிட்டு ஒரு புக்ஸ்கு பத்து ரூவாவா ஒரு புக்கு பத்து ரூவான் சொல்லி ஏழு புக்ன்ட்டு பாதி புக்குண்டு
காலேஜு போய் புக்ஸ் எல்லா யூஸ் பண்றீங்ளா
எங்களுக்கு வந்து எப்தாங்க எல்லாமே இருக்கு புக்ஸு யூனிஃபாமுு தென் எல்லாமே வரு புக்ஸ்லதா படிப்போ தென் சம் மேம் வந்து நோட்ஸ்சு நோட்ஸ் மீன்ஸ் அவுங்கள வந்து புக்ஸ் தர முட்லனா ஜெராக்ஸ் போட்டு தந்துப்பாங்க எங்களுக்கு
ஏனா மோஸ்டா காலேஜ்குலா போய்ட்டா புக்ஸ் எதுமே இருக்காது எல்லாமே பி டி எஃப் மாடல் ஃபோன்லே படிச்ருவாங்க நாங்களு
ஓ ஹலோ ஹலோ ஹலோ